ஆ ஹலோ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே நல்லார்க்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இதோ லஞ்சு செய்யணு
ஓ மதி போவே லஞ்சு செஞ்சரிங்
ஆமா லன்சுக்கு இங்கே பன்னெண்டு மணிக்கெல்லா கொடுத்து விட்டுருணு ஸ்கூலுக்கு
ஓ ஸ்கூல்கு கொண்டு போய் குடுக்கறதா ஓகே ஓகே இன்னைக்கு என்ன சமயல் நா இப்ப பிரேக்பாஸ்ட் டுட்டி முடிஞ்சது
அப்டியா
ம் எனி‌ வே நா ஒர்க்ல ஒக்காருவே ஆஃபீஸ் ஒர்க்ல லெவன் தேர்ட்டி போல
ஒர்க் ஃப்ரம் ஹோமா
ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லருக்கே
சூப்பர் சூப்பர்ங்க
அதுனால அது ஸ்டார்ட் பண்ணனு அப்றோ ஒரு ஒன் ஓ கிளாக் போல எது லன்ச்சுக்கி
ஓகே ஓகே ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அதே சேல்ரியா இல்ல கம்மியாருக்குமா உங்களுக்கு
இல்ல நா அதே சேல்ரிதா
பரவால்ல எப்டி நீங்ளே கேட்டு வாங்கிக்கிட்டீங்ளா
இ இல்லெல்ல அது இந்த ப்ராஜெக்ட் டி டி பொறுத்து இந்த ப்ராஜெக்ட் ல வந்து இத இப்போ நை காலைல லெவன் ஓ க்ளாக் ஒக்காந்தா நைட் டென் லெவன் னாய்டு ஸோ அதனால அவங்ளே வந்து இந்த டூ மன்த்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி குடுத்துருக்காங்க
ஓகே ஓகே ஆனா என்ன ஒன்னு ஆஃபீஸ் டைமிங்னா அந்த இப்ப டைமிங்ல முடிச்சுட்டு வந்தர்லா
ம் டைமிங்ல முடிச்சாலு திருப்பியு நாங்க வீட்ல வந்து கனெக்ட் பண்ண தா
அப்பிடியா அதா எங்கண்ணனுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுப்பாங்க
ம்
அவுங்க அப்டிதா அவ ஆஃபீஸ் போய் கூட செஞ்சற்லா வீட்லருந்தா ஃபுல் டைம் அது அதுலயேதா இருக்ற மார்ருக்கு
போனாலு அதே மாதாருக்கு ஆஃபீஸ்லந்து வந்து ஒரு எ ட்றயோ ஒம்போது மணி வரையி செய்ற மார்தாருக்கு
அப்டியா எப்டி மேனேஜ் பண்றீங்க
மப்டி பண்ணிட்டுதா இருக்கே
ஓகே ஓகே
என்ன பண்றது ஜாப் ஃபோனா எல்லாத்தையு பண்ணிதானே ஆவ்னு
ஆமா எது கமிட்மென்ட்ஸ் நறையாருக்கா
இப்பத்திக்கி ம் ரொம்ப இல்ல இப்பத்திக்கி ஆனாலு சே ரி முடிஞ்சளவுக்கு விடாம பண்ணுவோ
ம் ஆமா நல்லதுதாங்க அதுக்கப்றோ கொஞ் சோ ஒரு பேபிலா இதாயிடுச்சுன்னா அவுங்க
சனா முடியாதில்லியா
ஆமா
அதனால செரி அதுக்கு வரைக்கு கொஞ்ச நாள் போவோ அப்டின்னுட்டு
ஓகே ஓகே
ம்
கிரெடிட் கார்ட்ல்லா யூஸ் பண்றீங்களா
நா வந்து கிரெடிட் கார்டோட ப்ராசஸ்ல தாருக்கே
அப்டியா ஓகே ஓகே
ஏ யார்னா அத பத்தி தெரிஞ்சோ இப்ப தெரியாதங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லலாம்ல
ஓ ஓகே ஓகே அது சேஃபா
அது சேஃப்புன்றது கிடையாது பட் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு வேணு அப்டின்றதுனால வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுக் இப்ப சுச்சுவேஷன் எதுவுமே அமௌண்ட் இது பண்ண முடியலன மோது வாங்கிக்கிறாங்க
எ ஹஸ்பண்டே வந்து வாங்கியிருக்காங்க நா வாங்காதீங்க ஏன்னா நமக்கு இப்
என்னன்னா இப்போ இந்த மந்த் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நீங்க ஒண்ணு பண்ணிர்றீங்க ஓகேவா பட் அதுக்கப்றோ நீங்க மந்த்லி மந்த்லி கட்ணு கட்டலன்னா அதுக்கு ஃபீ போடுவா அப்டி இல்லன்னா நீங்க சப்போஸ் கட்டினாலு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கட்ணு அந்த மாரி எல்லாமே வந்துருது அதுல அந்த மாரி இன்ட்ரெஸ்டா கட் கட்டி நம்ம எதுக்கு இது பண்ணு அது கொஞ்சோ கஷ்டப்பட்டனாலு ஒன் ஷாட்லயே அப்படியே கட் அப்டிலா இல்ல ஏதாவது வாங்கணுன்னாலு அப்டின்னா ந மோஸ் ட்லி யூஸ் இது பண்ணுவ ஆன நாங்க கிரெடிட் கார்ட்ல நாங்க வாங்குவோ இதையு வாங்கனது இல்ல
ஐயோ எங்க வீட்டுக்காரர் எல்லா ரெண்டு வாங்கி வச்சிருக்காருங்க
அது வாங்கறத பிரச்சன இல்லைங்க சப்போஸ் நீங்க ஒரு மந்த் பேமெண்ட் மறந்துட்டீங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் பண்ண மு முடியலன்றப்பதா வந்து நம்ம அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஃப்ஹி போட்டு அந்த மாரி நா நெறைய அந்த மாரியே சொல்லி காச நெறைய வாங்கிடுவாங்க
ஆமா அது இப்போ ஒரு அமௌண்ட் இருக்கு இப்போ ஃபிப்டி தௌசண்ட் டுவெண்டி தௌசண்ட் லிமிட் இருக்கு ஆனா நம்ம இருக் செரி அது எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்க மாட்டாங்க அதுக்கு இதுக்குனு ஒரு அமௌண்ட்டுனு இருந்தா அதுக்கு ஒரு செலவு ரெடியா இருக்கு
ம் அதுதா இப்ப அது இருக்குன்னாலே நமக்கு பரவாயில்ல இருக்குல்ல அப்டினு போய்ட்டு ஸ்வைப் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க நம்ம அந்த மாரி
எங்க வீட்டுக்கார் என்ன சொல்லுவார்னா நீங்க வந்து நீ மத்தவங்கட்ட எமர்ஜென்சிக்கு வாங்கறதுக்கு நா இதுல வாங்கிட்டு போயிடலா அப்டின்னுவாரு
இப்ப இதுல வாங்குனா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லா அதிகோ லோன் வருல அது இல்லாம ஒவ்வொரு பேங்க பொறுத்து வெளியில விட இதுல அதிகமா வருமா எப்டி உங்களுக்கு எப்டி இன்ட்ரெஸ்ட்
அது எனக்கு தெரியலையே அதெல்லா எனக்கு ஃபுல் டீட்டெயல் சொல்ல மாட் டாரு ஆ
ஏன்னா சொன்னா இந்த மாரி நெறைய இதுவு இருக்கு இல்லையா அதனால அவுங்க மேபி வேணா யூஸ் எதுனா சொல்லிடுவீங்க அப்டின்னா சொல்லிருக்க மாட்டாங்க சோ அதுல இந்த மாரி
அஹா கால் பண்ணி பேசுற அந்த மாதிரி
நா காலிங் கிடயாது இது வந்து அதெல்லா எப்டி ஒர்க் ஆகுது இதெல்லா கரெக்டா ஒர்க் ஆகுதான் செக் பண்றது சிஸ்டம்லே நாங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட்கே அப்டி ம் ஆமா ஆமா
இப்போ ஒவ்வொரு பேங்க்குக்கு உங்களுக்கு டிஃப்
ஓ ஒவ்வொரு மாரி இருக்கு ஆமா ஆமா ஆமா ஆமா ஒவ்வொரு பேங்க் க்கு ஒவ்வொரு மாரி இருக்கு அது
ஓகே ஓகே
அது நாங்க பண்றது வந்து நம்ம இந்தியாக்குள்ள இருக்க பேங்க்க் இந்தியாவுக் வெளியில இரு நம்ம கண்ட்ரீஸ் தா ம் ம் இட் இங்க ஐசி சி இந்த இது ஒல்லா இருக்குல்ல நார்மல்ல அந்த மாதிரில இருக்குல இது நார்மல் பேங்கிங் ஆ பண்ணதுன்னா அது வந்து அந்த நாட்டுல இருக்கிற பட பண்ற மாதி அவனுடைய ப்ராஜெக்ட் வந்து அந்த வெளிநாட் உள்ளது அதனாலதா இந்த டைமிங் எல்லா எங்களுக்கு மாறிடு ஒர்க் டைமிங்ளே ம் ஆமா அவங்க நைட் டு ஆறு மணிக்கு அவங்க டைம் வந்து நம்ம ஈவினிங் ஏழு மணி ஆறு மணிக்குதா ஒம் எட்ரை மணி அந்த மாதிரி ஆகும்
ஓ டூ ஹார்ஸ் டிஃப்ரன்ஸ் வருதா
அ ஹா டென் அவர்ஸ்
ஓ டென் ஹவர்ஸ் வருது ஓகே ஓகே
ஆ நம்ம நைட்டி
எந்த கண்ட்ரி சிஸ்டர்
அது கெனடாவ்ங்க
என்ன ஆ யா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கனடாலதான் ஒர்க் பண்றா அதுதா நீங்க டைம் சொல்லும் போது அ நீங்க டைம் சொல்லும் போது எனக்கு நான் அப்டி இந்த மார்னிங் ஓ அஹ ஈவினிங் வந்து எயிட் டு கிளாக் என்னமோ அவளுக்கு கால் பண்ணுவே அப்பதா
ம் ம் அப்பதா காலைல ஆமா அதா சொல்றே
ஆமா அவ அங்கேயே வந்து ஒன் ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி சேர்ந்து அப்படியே அங்கேயே ஜாப் கண்டினியூ பண்ணிருக்கா
அதா நமக்கு ஈவினிங்னோ அவங்களுக்கு காலையில இருக்கும்
ஆமாம்மா
ம் ம் அதா பர் டென் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வித்தியாசம் அங்க நல்லா அது இங்கிலீஷ்ல தாங்க இருக்கும் நம்மக் பண்றது எல்லா இங்கிலீஷ்ல தா இருக்கும்
ஓகே
ம் அங்க இருங்கவுங்ளுக்கு தா அது வந்து லாங்வேஜ் டிஃப்ரன்ஸ் இருக்கும் ஊத்திரு வாங்க இங்க இருக்கவங்களுக்கு வந்து அது இங்கிலீஷ்லதா தெரியு அது
சரிங்க சரிங்க
ம் ம்
உங்களுக்கு ஹாலிடேஸ்லா எப்டி உடுறாங்க லீவுல்லா
அது வந்து இப்போ வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி
அப்டியா ஓகே ஆனா இந்த தமிழ் ஹாலிடேலாம் உங்களுக்கு கிடையாது கிடையாது இல்ல
அது வந்து ரொம்ப முக்கியமானதுக்கு தா விடுவா ம் அந்த மாதிரி இதுக்கு பொங்கல் ஒன் டே அந்த மாதிரிதா இருக்
ம் ம் ம் அவுங்க அவுங்க பிரான்ச்சஸு இருக் கா இங்க டேரெக்ட்டா போய் ஒர்க் பண்ற மாதிரி
ம்ம் டைரெக்ட்டா கெடயாது இது கம்பெனியோட இதுவு தா இருக்கு
ஓகே ஓகேங்க ஆ ஒர்க் ஃப்ரம் ஹோமு அப்பறோ ஆனா கொஞ்ச ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா உங்களுக்கா ட்ராவல் ட்ராவலிங் இல்லாம நல்லாருக்கு
சரி கொழம்பு கொழம்பு அங்கிர்ந்து ஹலோ
ஆ சொல்லுங்க
ம் என்ன கேட்டீங்க புரியில
உங்களுக்கு ட்ராவலிங்லிர்ந்து கொஞ்ச ஃப்ரீயா இருக்குல்ல
ம் ஆமா ஆமா
ஓகே ஓகேங்க உங்க ஊர்ல மழல்லா இருக்கா வெயில் அடிக்
ம் அதா செம்மா வெய்லுங்க
இங்க மழ நேத்து தா ஈவ்னிங் மழ
ஓ அங்கயா
மா கொஞ்ச மழ பெய்யவு இன்னிக்கி க்ளைமெட் நல்லா இருக்கு
இங்க மழயே இல்லங்க வெயிலா அடிச்சிக்கீது
அய்யோ இன்னுமு ஆனா சம்மர் இந்த ஏப்ரல் சொல்லுவோல்ல சித் திரை அது மாதிரி இருக்கு
ம்
ஆமா நைட்ல நைட்ல ஒரு மண் நேரோ மழ பேஞ்சா நல்லாருக்கு
ம்ம் நைட்டு ஃபுல்லா பேஞ்சாதா கொஞ்சோ இதுவாகு
ஆமா நாங்க இருக்கற ட ஏர் யால கொஞ்ச மழைக்கே தண்ணி நிக்கிது வந்து டக்குனு
ஏ எந்த ஏரியா
நாங்க இங்க இந்த சைடுங்க கோயம்முத்தூர் சைடு
கொன் அங் ஆனா அங்க நல்லா மழ பெய்யு
ஆ இல்ல இங்க விட இன்னு ந மத்த ஊர்ல நல்ல மழ
ம் ம்
ஆ ந வேலூர்லெல்லா வந்து அ அதிகமா மல இருக்குல்ல ஹில்ஸ் இருக் கறதுனால ஆங் அங்கல்லா வந்து காத்து குளிர் காத்தாடிக்கிதா நைட்ல எ சிஸ்டர் சொல்றா
எங் வேலூர்ல எந்த ப்ளேஸ்
அ தெர்லங்க வேலூர்ல ஸ்கூல்கிட்டன் சொன்னா சி பி எஸ் சி ஸ்கூல் கிட்ட
ம்
ம்
சரி சர் நாங்க வந்து ஆக்சுலா என்னுடைய அம்மா ஊர் வந்து வேலூர் சைடு தா ம்ம் இங்க நா வேலூர்னா வேலூர்லர்ந்து ஒன் அவர் ஜர்னி வந்து ஆம்பூர் சைட் இப்ப சென்னைலருக்கே
ஓகே அவு சென்னைல மண்ட பொளந்துருமே வெய்லு ஓகே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க
ஆமா அதுதா பண்ணனுங்க இங்க ரொம்போ இதுவாருக்கோ ம் சேரி ஓகே
கே நீங்க கால் பண்றதுனா சொல்லுங்க நெக்ஸ்
ஆ நா பிங் பண்றே ஆ ஆ சேரி ஓகே ஆ தேங்க்யூ பாய்